ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
நானா மேம் இப்பதா மேம் சாப்ட்டே இப்பதா மேம் சாப்ட்டே
ஓ ஓ செரி செரி
ஆ நீங்க என்ன பண்றீங்க
தூங்கிட்டே அதனாலதா நா இப்பதா தூங்கி எந்திரிச்சே
அப்புடியா மேம் இப்பதா தூங்கி எந்திரிச்சிங்ளா
அதா சாப்ட்ட ஒன்னியே ஃபோன் பாத்துட்டு இருந்தே அப்படியே தூங்கிட்டே
செரிங்மா
அதனால இப்பதா எந்திரிச்சு திர்டு முழிப்பு வந்து
ஓ ஓகே ஓகே மேம் நல்லா தூங்கிட்டீங்க போல
ஆமா அதா சாப்ட்டு கொஞ்ச டயடா இருந்தனால அப்டியே தூங்கிட்ட
செரி செரிங்மே அப்புறோ என்ன சாப்ட்டீங்க என்னஸ் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
இன்னிக்கு சாம்பாரு ரைஸு கூட முட்ட கொஸ் பொரியலு
ம் ஓகே மேம் நா வந்து முருங்கக்கீர கொழம்பு மேம் முருங்கக்கீர கொழம்பு ஒரு பிஷ் ஃப்ரை
ஆ அப்புறோ
அ அப்புறோ முருக்கு மேம்
ஓ செரி செரி
ஆமா ஆமா
இன்னைக்கி எப்புடி வெளிய எங்கயோ போகலயா நீங்க
எங்யுமே எங்கயு போலா மேம் நேத்து போயிட்டு வந்ததே ஒரே டயடு
ஓ அப்படிங்களா
ம் அப்பற மேம்
அப்புறோ நீங்க சொல்லுங்க என்ன பண்ணீங்க எக்ஃபுல்லா ஏதோ புதுசா
ஆ என்ன என்ன பண்ண இனிகி எ ஃப்ரண்டு வந்துருந்தா ஹலோ
அ அப்புறோ
ப்ரெண்டு வந்துருந்தா அவ கூட ஜாலிய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த
ஓ செரி செ
ஆமாமேம் டேமே டேவே அப்டியே போயிருச்சு இப்போதா டூ ஓ க்ளாக் தா வந்தா ம் நீங்க இன்னைக்கி என்ன பண்ணிட்ருந்தீங்க
நா இன்னைக்கி கோயில்க் போய்ட்டு வந்த காலையிலே எந்திரிச்சு அங்க கொஞ்ச ந அபறோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறோ வீட்டுக்கு வந்து சமச்சு சாப்ட்ட அம்மா சமச்சு கொடுத்தாங்க அவ்ளவுதா
ஓஓகே நீங்க வெச்சுதா சாப்டுவீங்கல்ல
ஆமா ஆமா
ஆ
வேற அவ்ளக்கு இன்னைக்கி ஒண்ணும் பண்ணல
ஓகேமேம் அப்றோ எதோ கேக்கணுன்ட்டே இருந்த
ஆ கேளுங்க
ஒங்க வாழ்க்கையில நடந்த ஏதோ இன்டரஸ்டிங்கான விஷ்யோ ஏதா சொல்லுங்க கேப்போ
அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் எல்லா ஒண்ணுமே போகல இதுவரையு வேகாதா போய்ட்ருக்கு
ஆ ஆ இல்ல நீங்க அச்சீவ் பண்ணான்
அவ்ளோல்லா அவ்வளோ திக்கலா ஒன்னு இல்ல நா வந்து பியானோல கொஞ்சோ அச்சீவ் பண்ணியிருக்கே
ஓ பியானோல தெரியுமா உங்களுக்கு
ஆ எனக்கு பியானோ வாசிக்க தெரியு
ம்
ஸோ அதுல நெறைய காம்படிஷன்ஸ் இரு இருக்கே அதுல இருந்து எனக்கு வந்து டராலி பேக்ஸ்சு அதெல்லா வந்திருக்கு சில்வர் காயினு
ஓகே வா
அது வேணாம் அவ்ளதா வேற அவ்வளவுக்கா நா ஒன்னு பண்ண மாட்டே தியானம் நல்லா பண்ணுவே
ஆ ஸ்போட்ஸ் அந்த மாறி
இல்ல ஸ்போட்ஸ் எனக்கு சுத்தமா அவ்வளோக்கா விளையாட தெரியாது சும்மா டைம் பாஸ் க்கு வேணா இந்த லூடோ விளையாடுவே லூடோ யு னோ இந்த இ கார்ட்ஸ் வச்சு போர்டு கேம்ஸ் அதெல்லா விளையாடுவே
ஓ ஓகே ஓகே ம் ம்
யு னோ ல்லா சூப்பரா விளையாடுவே அதுக்குல்லாம் எங்கையோ காம்படிஷன் தான் நல்லாவே ஜெயிப்பேன் நானு
ஆஹ்
அது விளையாடுவேன் அவ்ளேதான் வெளியே இருக்கறத அவ்ளோக்கா விளையாட மாட்டேன்
ஓ ஓகே
அவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க உங்க ஏதும் இருக்கா இன்ட்ரஸ்ட் இல்லது இல்லாமே எனக்கு சின்ன வயசுலருந்து கூட விளையாடுறதுக்கு யாரும் இல்லாதனால அது அப்படியே போயிருச்சு
நீ வேணா வா நம்ம பாக்சர் விளையாடுவோம்
அய்யோ ய்யோ இல்ல எனக்கு பாக்சர்ஸ் வந்து சுத்தமா புடிக்காது
ஓகே மேம்
ஆக்சுவலி எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க பாக்சர் தான்
ஓகே ஓகே மேம்
ஒரு ஒரு ஃபிமேல்ன்னு சொல்லலாம் அவங்கல எனக்கு என்னனு தெரில பாத்தாலே பிடிக்காது அவங்க ஒரு மாரி எப்பினா அவங்க பாக்சருன்னு ரொம்பவே ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க
அந்த துப்பாக்கி படம் பாத்துருக்கீங்களா
ஆஹ் பாத்திருக்கேன்
அதுல எப்பிடி நிஷா அந்த மாறி நீங்க வாங்க மேம்
அய்யோய்யோ
எனக்கு பா எனக்குலாம் யாரோ அடிச்சாலே நான் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து அழுதுருவேன் யாரோ திட்டுனாலே நான் லா அழுதுருவேன் அடிக்க மாட்டேங்க எனக்கு யாராத் திட்னாலேயே நாலா அழுதுருவே அவ்ளோ திட்டால்லா மாட்டாங்கனால
ஆ
அது பாக்ஸ்ர்யெல்லா அடிச்சாங்கன்னா அவ்ளோதா எனக்கு பள்ளே வெளிய வந்துரு ஆல்ரடி ரிப் பேராதா இருக்கு
ஆ ஆ சேரி ஓகே மேம் வேற எது அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் அந்த மாரி ஏதாவது விளையாடுங்க செட்டில் விளையாடுங்க பால் பேட்மிட்டன் வெளாடுங்க
ஷெட்டில் ஒரு சில நேரோ ஃப்ரெண்ஸ்சோட சேந்தா வெளயாடுவ ஆல்மோஸ்ட் தி புதுசா தா வெளயாடுவோ அவ்ளேக்கா வெளிய போனா கேம் எல்லா நாங்க சுத்தமா மறந்தே போயிருவோ நாங்க பேசுறதுலயே எங்களுக்கு டைம் பத்தாது அதுல நாங்க எங்க கேம் எல்லா வெளையாடு
அதா அதா நீங்க வந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பீங்க ஒக்காந்து ஆ
அரட்டைன்னு இல்ல எங்களுக்கு பேசறதுக்கே முக்கியமா அவ்வளோ இரு க்கு
ஆ
அதுக்கே எங்களுக்கு டைம் பத்தாது அதுல நாங்க கேம் எல்லா
பேசுவாங்கன்னு எனக்கு தெரியு மேம்
ஏங்க பொண்ணுங்களுக்கு மெயினா டாப் பிக்கே பாத்தீங்கன்னா பாதி பாதி இந்த பசங்க செய்யற வேலையாதா இருக்
ம் அதா எனக்கு இந்த என்ன என்ன எ வந்து தா இன்னிக் மெசேஜ் பண்ணா அ இப்படியெல்லா என்கிட்ட மெசேஜ் பண்றா அப்டின்னு பேசிக்குவீங்க ஆ
ஆமா நீங்க ஏனா நாங்க பொண்ணுங்க அந்த மாரி வேல பண்ண மாட்டனால உங்களுக்கு பேசுறதுக் ஒண்ணு இல்ல பசங்க வந்து நறையா மெசஜ் பண்ணுவாங்க ஒரு பொண்ணுங்கள பாத்தா ஏதோ வண்டி எடுத்து பின்னாடி வரது அவங்களும் அந்த மாரி வேல செய்றதுனால எங்களுக்கு திட்றதுக் குன்னு நறைய இருக்கு‌ நாங்க பொண்ணுங்க அப்படி ஒண்ணு பண்றது இல்லல
ம் அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிவீங்க அப்டியே ஆ
அதுதா
அதா அதா அதா
அது நாங்க அஞ்சு பேர் இருக்கோ அஞ்சு பேர் பேசி முடி ஒவ்வொன்னா பேசுறது இன்னைக்கு என்ன பண்ணோ எதோ புதுசா வாங்கணுமா ஏதோ ஒரு புதுசா கட ஓப் பன் ஆனா அத பத்தி எங்களுக்கு பேசுறதுக்கு சுத்தமாவே டைமே பத்தாது நா இப் ப்ப கூட யாருக்கோ ஃபோன் பண்னனா நாங்க ஒரு மண் நேரோ ஒன்ற மண் நேரோ எங் யாரோ எங்கள டிஸ்டப் பண்ணாம எது வேல இல்லலைன்னா நாங்க ஃபோனே வெக்க மாட்டோ
ஓ அந்த மாரி
ஆமா நானு எ ஃப்ரெண்டு ஒருத்தி எக்ஸாம் ஹால்ல பக்கத்துலதா இருப்போ லைக் நா அவ லெஃப்ட் சைட் ரோல ஒக்காந்தா நா ரைட் சைட் ரோல நாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு டைம் இருந்தா கூட அங்க கூட உட்காந்து பேசுவோ நாங்க
ஓ பேசிட்டே இருப்பீங்க ஒரு நாலு புல்லா உட்டா ஆ
ஷின் எழுதுன நா என்ன கொஷின் எழுதுன எல்லாரு வெளிய வந்து டிஸ்கஸ் பண்ண இங்கையே டிஸ்கஸ் பண்ணுவோ
அவனா பாத் பிட் டுக்காபி அடிச்சியா அப்டின்ல்லா பேசுவீங்க
அதுதா இனி ஏதோ புதுசா யார்டியோ பிட்டு வாங்கினீன்னா எனக்கு குடு
ஆ
அப்டி
அதா அதான் அதா
நாங்க நெறைய மாட்டிருக்கோ ஒரு சில சார் எல்லா வந்தாங்க எங்களுக் தெரிஞ்ச சார் எல்லா வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க எப்படியோ பேசுவாலுங்க அந்த பஸ்டு எப்பவுமே பஸ்டு பெஞ்சாதா வரு ரெண்டு பேத்துக்கு அவ அந்த சைடு ந இந்த சைடு சோ நாங்க பேசுவோன்னு தெரிஞ்சு அவரு அங்கருந்து நகரவே மாட்டாரு
ஆ
ஆனாலு அவரு கொஞ்சோ ஒரு அடிஷ்னல் குடுக்க போனது நாங்க பேசிருவா அது குள்ள பின்னால இருந்து சத்த விடவாரு என்ன நான் வந்த தனியா ஆரம்பிச்ட்டீங்களா
ம் அடிஷனல்லா நெறைய வாங்கி எழுதுங்களா அதாவது நீங்க பிட்டடி ஆ அதா நீங்க டடிக்கிற மாறின அடிஷனல் வாங்குவீங்க இல்லனா வாங்க மாட்டீங்க
ஆ கரெக்ட்டு நா படிச்சுட்டு போய் எழுதுனா குடு
படிச்சிட்டு போய் எழுதுனா கோடீஸ்வர மெயின் சீட்லயே ஏழு சீட் தா கம்ப்ளீட் பண்ணுவீங்க படிச்சுட்டு போய் எழுதுன
குடுத்த ஷீட் மெயின் ஷீட்ல பாதி ஷீட் முடிப்பே விட்டு ஏதோ குடுத்தாங்கன்னா ஒரு நாலஞ்சு
ஆ அடி ஷனல் வாங்குறோம்ன் சொல்லி பேசிக்குவோ
ஆமா ஒரு நாலஞ்சு அடிஷன்ல் வாங்கி எப்டி இங்க இருந்து பாதியா அங்கிரு நா நெறைய எழுதிருவ
ம் அதா தா
நீங்க எப்டி பிட் எல்லா அடிப்பீங்களா
ஆ பிட் எல்லா அடிச்சதில்ல மா
சுத்தமா நீங்க அடிக்க மாட்டங்களா லைக்
அடிக்க மாட்ட மேம் பெயில் ஆவனே தவிர பிட் அடிக்க மாட்ட ஏன்னா மாட்னோம்ன அவ்ளோவுதா மேம்
ஐயையோ அவ்ளோ உங்களுக்கு பயமா
ஆமா மேம் எங்க ஸ்கூல் ரொம்பா ஸ்ட்ரிக்ட்டு
இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி போர்ட்ல பிராக்டிக்கல் பப்ளிக் பிராக்டிகல் எக்ஸாம் இருந்துச்சு பிசிக்ஸ் எல்லா பத்துமே படிக்க சொன்னாங்க நாங்க சுத்தமா யாருக்குமே ஒண்ணுமே படிக்கல நாங்க ரெண்டு பேர் பக்கத்துல உட்காரவங்க என்ன பண்ணனா புக்கையே அந்த பிராக்டிக்கல் புக் இருக்கு அந்த பத்து எக்ஸ்பரிமெண்ட பிரிண்ட் எடுத் ட்டே கிளிச்சு அ அஞ்சு என்ட்ட அஞ்சு அவட்ட வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டோ அவள்க்கு வர இதே அவட்ட எனக்கு வரது என்ட்டதா இருன்ச்சு அத பாத்தா அப் படியே வச்சு அப்படியே பாத்து எழுதி குடுத்துட்டு நாங்க எல்லா பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோ
அப்படியே இந்த மினி ஜெராக்ஸ் வருல்ல
ஆமா ஆமா மினி ஜெராக்ஸ்சு அஞ்சு ரூவா
ஆ அத்தா அத அப்படியே நாங்க வந்து பிராக்டிகல் எக்ஸாம்க்கு எடுத்துட்டு போயிருவோ
சோ நல்லா பிட் அடிச்சிருக்கீங்க அ
சூப்பரா எங்க நாங்க ஷூக்குள்ளல்லா ஒரு ஷூ நீங்க அந்த பிராக்டிக்கல் எக்ஸாம் டைம்ல
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மேம் ஒரு நிமிஷம் இருங்க வெளிய மழை வருது துணி மட்டும் காய போட்டு வன்டோ பக்கமா துணி மட்டும் உள்ள எடுத்துட்டு வந்து போட்டு கூப்பட்றே
ஆ சேரி சேரி நோ பிராப்ளம்
அ ஆ ஓக்கே மேம் ஓக்கே மேம் தேங்க் யூ